ஹலோ ஆஹ் கேக் கேக்குதுங்க
ஆஹ் என்ன பண்றீங்க
சும்மா வீட்டுல தான் இருக்கேன்
அப்பிடியா உம் நல்லாயிருகேன் நீங்க எப்படியிருக்கீங்க
நல்லா இருக்கேங்க சாப்ட்டச்சா
ஆஹ் இல்ல காலையில தான் சாப்பிட்டோம் மதியம் இனிமேல் இனிதான் சாப்பிடணும்
ஓகே ஓகே ஓகே ஆ செரி செரி நாங்க காலையில நாங்க காலையில தோச சாப்ட்டோம்
செரி செரி ஓக்கே ஓக்கே ம் ம் மதியும் சமையல் முடிஞ்சா
கனும்
ஹா மணி ஆல்ரெடி ஒரு மணியச்சு இனிமேல் தான் சமைக்க எம்மா
இல்லப் பசங்க எல்லா போயிட்டாங்கல்ல
ஓ சேரி சேரி அப்டியா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஆம்மா ஐ நான் மட்டுதானே இருக்கன் அதனால ஓகே எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்டின்ட்டு ஆ
த அதுவே ஒரு
பெரிய ஆ ஆமா ஆமா ஆமா நேத்து சண்டே நேத்து வீட்டு ஃபுல்லா ஒரே அராத்து
சேட்ட உம் வீட்டே ரெண்டாக்கி இருப்பாங்க நம்மளே ஒர்க்
ட்டு தாங்க காலையிலயே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சி இல்லனாலும் கஷ்டமா இருக்குது பசங்கல ஸ்கூலுக்கு அமிச்சி இதோ பாருங்க இன்னைக்கி நான் மட்டும் உக்காந்து இட்ருக்கோ ரொம்ப கஷ்டமா இருக்குது
செரி கொஞ்சம் சண்டை போட்டாலும் சேட்டை பன்னாலும் சரி கொஞ்சமா டைம் பாஸ்
ஆமா ஆமா ஆமா ஏய் அவங்க இது இருந்தாலும் தலை வெலிர்ரி ற் இல்லை நாளும் கால்லே சமைச்சுருவேங்க டிபனா இருந்தாலும் லஞ்சா இருந்தாலும் என்னாலும் காலையே சமைச்சிருவேன் எனக்கு மட்டும்ன்றதுனால நான் சும்மா ஒரு கப்பு எடுத்து வெச்சுக்கிறது அவ்ளோதான் இல்லனக்கா ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாதது அப்பேது
ஓ சரி சரி எப்டியோ நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ரீ மைன்டா இருந்தா ஓகே தான் அஹ அதுக்கப்பறம் ஒரு ஃபோர் கிளாக் ஆயிட்ட அவளோ தான் மரு டூடிய அகன் ஸ்டார்ட் ஆயிடும் அஹ
தம்பி ஒரு டைம் போய் அயிஷ்டம்ன்னும் பாப்பா ஒரு டைம் போய் அழிசிட்டு வரணும் அதனால கொஞ்சம் பிஸியாயிருந்தோம் ஆஹ் தனித்தனியா போன டைம்மு அப்படி இல்லபோன வருஷம் தாயி பண அந்த டைம் தம்பி சிக்ஸ்து போனதுனால இல்ல அந்த மாரி டி இருக்கு
ஓஓ பிப்துக்கு அப்புறம் அங்கட்டு போனதுனால சிக்ஸ்த் ஆனால
ஆமா ஆமா ஆமா பெரியவங்களா ஆயிட்டாங்க அததான் சொல்ல சொல்லிட்டேன் நானானு நீ இப்டிலா நீ நீ வந்து ரொம்ப பெரிய புள்ளியா ஆயிட்ட பா அப்படின்ன ஏமா ஒன் வீக் முன்னாடிதான் சொன்ன நீ மீச வச்ச இருந்தாலும் நீ எனக்கு கெழந்த டானு நீ சொன்ன இப்ப ஏமா இப்படி சொல் செல்ரிங்க அப்படின்னா அப்பப்ப அம்மா கொஞ்சம் மாற் கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணுடா அப்படின்னா சிரிக்குறா
இதுக்கு நீ ஒரு தடவை கூப்பிட எனக்கு வச்சிரு என்னடா நீ ஓ சின்ன புள்ளை தான் ரெண்டு தடவ கூப்பிடமாரி ஆ
ஆஹ அத ஆஹ அதனால அப்படி சொல்லுது உன்ன என் பொண்ணு சொல்லுவா டே அம்மா டபுள் மைண்ட்ல இருப்பாங்கடா அவங்க அப்படி தான்டா பேசுவாங்க ஆஹ இருந்தாலும் நீ தில்லன் மேல தாமா நீ செல்லமா இருக்கு
செல்ல ஆமா மூத்த பிள்ள எப்படி விட்டு கொடுப்போம் ஆஹ டயளாக் சொல்லுவாங்கள தலைக்கு தாரமா சொல்ல உம் ஓ சேரி சேரி ஆஹ
நல்லா
மகளுக்கு நாவே ஆம்பளை அப்பாதான் மகனுக்குனாவே அம்மாதான் ஆஹ ஆமாமா அப்பா உம் அப்பாட்டானா ஐஸ் வச்சிடலாம் அம்மாட்டானா ஐஸ் வைக்க முடியாது வந்து அப்பாட்ட ஐஸ் வைக்க முடியாது இப்ப அம்மா கிட்டனா ஐஸ்
ஆமா பசங்க என்டு என் ஏதாவது ஒ ஏதோ பண்ணிட்டானா என் பின்னாடியே நிப்பான் கிட்ட இதோ கிச்சன் பின்னாடி ஆஹ் ஆமா என்னம்மா பண்ற என் என்ன பா புதுசாருக்கு வந்து நி அப்படின்னு அவங்க வந்து நிக்கும் போதே நா கண்டுபிடிச்சிருவேன் உம் ஒண்ணும் இல்லமா அவதமா என்ன பிரச்சன பண்ற அவதமா இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னுவாங்க
எத்தனாவது அது
அவங்க தேர்டு
ஓ செரி செரி
ஆஹ் ரொம்ப சேட்ட பண்ணுவாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடும் உங்ளாலே எனக்கு பிபி வர போகுது நான் அம்மாவ வந்து ஒடம்ப முடியாத போ போறேன் அப்படின்றது விசாகமாக உக்காந்துருவாங்க அப்புறம் திருப்பி ஆரம்பமிச்சுப்பாங்க
ஆஹ் இது வந்து இப்பல கொஞ்ச நாளைக்கும் அதுக்க பெரிய பிள்ளஆகிட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துரும்
ஆஹ் அப்ப இருக்கும் இன்னும் இருக்கும் அது மெச்சூடான சண்டல்லாம் தீத்து வக்கிறது ரொம்ப பெருசு
ரொம்பவே ரொம்ப கஷ்டம் இப்ப கூட சமாளிச்சலாம் அப்பல்லாம் ரொம்ப கஷ்ட முடியாதுஇப்ப அடக்கலாம் ஆமா அப்பலாம் அடிக்க முடியாது
போயிட்டு இருக்குது நாங்க வந்து நாங்க இங்க இருக்கிறது சிதம்பரம் என் ஹஸ்பன்க்கு வேல கெடச்சதுனா இங்க நாங்க ஓசூர்ல இருக்றோம்
ஓ செரி செரி ஓகே ஓகே உம் சிதம்பரம் டு ஓசூரா ஓசூர்லாம் வந்து கேள்விப்பட்ருக்கோம் நல்லா மாவுசூர்லாம்
சம்மையா இருக்கும் வந்து பாருங்க ஆமா
ஓசூர் ஒசுர்ன்னு சொல்லுவாங்க அதான் அந்த கிளைமேட்டு அதெல்லாம் வந்து ஆஹ் மதுர
மதுர ஒரே ஹாடா
யப்பா சரியான ஹாட்டு சென்னையில ஹாட்டா இருக்கோ இல்லையோ மது. சென்னையில பயங்கர ஹாட்டா இருக்கு. உம் கடல் இல்ல எதுவுமே இல்லல்ல ம்ச் ஃபுல்லன் ஃபுல்லா அப்டியேதா அதனால வந்து செம்ம ஹாட்டா இருக்கு.
லியே எதுவு கெடையாது. ஆனா இருந்தாலும் அப்டியகூல். நல்லா இருக்கு. அடி அங்கனா. நொம்ப சைடுல இருக்கிற வெயில்தா இங்கேயு இருக். இருக்கு ஆனா அந்த வெயிலே தெரியாது. ரொம்ப கூலா இருக்கு. நல்லா இருக்கு கிளைமேட் ஒசூருனாலே. ரெண்டாவது ஊட்டின்தா சொல்லுவாங்க.
ஆஹ ஊட்டிக்கு நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்த்த மாரி சொல்லுவாங்க. எங்களுக்கு தா ஒன்னு இருக்கு கொடைக்கானல். சொல்லி ஆனா வந்து கொடைக்கானலூக்கு போனாவே வெயில் அடிக்கு அந்த மாரி இருக்.
ஹஹேஹேஹ காத்து நல்லா வீசிட்டு இருக்கு. உம். உம்ந்த. எப்படி சொல்றது குளர்ல்லா சாக்ஸ் போடாத எந்த வேலையும் பண்ண முடியாது அழுதுடுவேன்னா பாத்துக்கங்களே. பாத்திரம் கழுவ முடியாது ட்ரெஸ். துவைக்க முடியாது. எல்லாமே ஹாட் வாட்டர் எப்படி பண்ண முடியு.
ஆஹ ஆமா ஆமா ஆமா ஆமா உம்.
டைம்லாம் ம்ச் ஒண்ணுமே சொல்ல முடியாது நை. நடுக்கு கை கால்லா. என்ன பண்றது அப்றோ ஸ்கூலுக் கெலப். பனுமே.
கிளப்பணு அப்டின்றியா ஹ. நா ஸ்கூல் போகும்போது ஸ்வொட்டர்தா போட்டு போவாங்கள.
ஆஹ எல்லாமே இருக்கு. கார்டு ஸ்கார்பு சொட். ற்று ஸ்கூல்லயே குடுத்துருவாங்க. ஸ்கூல்லயே வாங்கிக்கலா நம்மளால முடிஞ். இல்ல வெளிலையும் வாங்கிக்கலாங். கெடச்சிச்சின்னா இவங்ள ஆஹ ஆமா ஆமா.
ஆஹ பரவாயில்ல அ. அந்த அது ஒண்ணு அப்படியே ஃபாலோ பண்ணிர். ங்க அந்த விக்கி கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி அந்த இது. இந்த மாரி உம் சம்மர் சீசன்ல அப்டிதா இருக் கோ அப்டி இருக்குனா அப்ப உங்களுக்கு வின் இது குளிங்கான ஒன்னு கூலிங்கா இருக்குமுல்ல பயங்கர
ஒன்னும்மே பண்ண முடியாது ஒன்னும்மே பண்ண முடியாது அந்த டைம்லா ஃபுல் கவரிங்லே தா இரு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தா இருக்கனு அம்மா வந்துந்தாங்க அம்மா சாமி நீ எப்டிமா இருக் கிறீங்க
நா நம்ம நமக்கு நம்ம ஊர் வெயில் அடிச்சாலு
பரவாயில்லையே அங்க சும்மா நம்ம காத்து வாங்கி ஒரு ஃபேனோ அது இது போட்டா நமக்கு மு ஒரு கா வயல் வேலிக்கு போயிட்டாலே நமக்கு முடிஞ்சி போச்சு நல்ல காத்து எல்லா நம்ம பண்லா
ஆமா ஆமா ஆமா இங்க துணியேக்
கெலா ஃபர்ஸ்ட் டைம்லா ஒத்துக்கவே இல்லங்க வந்துட்டு நாங்கெல்லா
உம் சேரி சேரி சேரி சேரி ஓ ஓ சேரி சேரி துணிய துவச்சு எடுக்கதுக்கென்ன ஆஹ் ஆமா நா வந்து அட்மீனா ஒர்க் பண்றே அட்மீன் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்க
ஆஹ் சேரி சேரி சேரி உம்
அங்க துணிய துவைச்சு போட்டு எடுக்கிறதே பெரிய வேலையாருக்கோ
புரியலங்க
துணிய துவச்சு போட்டு எடுக்கிறதே பெரும் வேலயா இருக்
ஆஹ் மிஷின் கெடையாது என்ட்டன்னா கையில தா பண்றே தம்பி கொழந்தையா இருக்கும்போது வாங்கி தரேன் சொல்லியிருந்தாரு
ஓ சேரி சேரி
வேண்டா ஒடம்பு போட்டுருவ எனக்கு வேண்டா ஏ ரெண்டு குழந்தையுமே சிசரிங் தான்
ஓ சேரி சேரி ஓகே கேகே உம்
றுவேண்றதுனால
உம் நீங்களவே வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டாச்சா கேட்ட போய கேட்கும்போது வ வாங்கிகல இப்ப வேணும்
ஆஹ் ஆஹ் அதுதான் இப்ப தப்பு பண்டேன்
ஆஹ் இருந்தாலும் வந்து அப்ப வந்து சரி உடம்ப பாத்தோம் உம் உம் ஆமா ஆமா
நான் என்ன பண்றது
விட்டோம்னா அதுக்கப்புற அவ்ளதே உம் இப்ப வந்து படிக்க வெக்கிற கமிட்மெண்ட் அந்த இதெல்லா வந்து வந்ததால ஆஹ் அதுக்கு வாங்க வெக்க உம் அதனால அந்த இது உம் சேரி சேரி சேரி சேரி உம் சாப்பால்லாம் எப்டி அங்க எல்லா இப்ப வந்து வெளி புட்லா கெடைக்குமா
வெளில எல்லாமே ஆர்டர் பண்ணா வரு ஆனா நாங்க எதுக்குமே வெளில போ மாட்டோ எதா இருந்தாலு வீட்லயே வீட்லதா சமைச்சி சாப்றது எந்த ஒரு இதா இருந்தாலு ரொம்ப ஆசைப்பட்ட வெட்டிங்டே யாருக்கா பர்டே வந்தச்சினா மட்
வர
அயிஷ்டு போவாரு அவ்ளோதா மத்தப்ப ரொம்ப நேரல்லா நாங்க இந்த வெளில ஆடர் பண்ணி சாப்பிறது வெளி ஃபுட்டு பு வெளில இதுக்குன்னே கெளம்பி போறது அந்த மாரில்லா இருகாது ரொம்ப ரேரா இருக்கு அந்த மாரிலா இருந்தா
ஆஹ் கரட்டுதா ஆமா ஆஹ் சேரி சேரி ஆமா வீட்டு ஃபுட்
உம் சொல்லுங்க
வீட்டு ஃபுட்டு சாப்டா அதுக்கு ஏத்தா மாரி ஒடம்பு கண்டிஷனு நமக்கு ஏத்தா மாரி அப்டி இருந்துக்குருமா இதுல வெளியே போயில்லா சாப்டோம்னா அதுவு வந்து அ செலவோ செலவு தா அது போக வந்து ஒடம்பு
செலவுன்றதுக்குன்னு இல்ல கொழந்தைங்கல்லா அதா எல்லாமேம் மருந்தாவோ போயிருச்சே எந்த உணவு வந்து இப்ப எது நல்ல ஃபுட்டுனே கண்டுபுடிக்க முல்ல எந்த உணவு இதா நல்ல உணவுனு கண்டுபுடிக்கு அப்டிங்கபோது இப்ப என்ன பண்ண முடியு ஏதோ நம்ம வீட்லயே சமச்சி வீட்லயே சாப்பிட வேண்டியது
செரி ஓகே ம் செரி நமக்கான டைம் முடிஞ்ச் அடுத்
டைம் முடிஞ்சிச்சு ஓகே ஓகே ஓகே அடுத்து கால் ஆ ம் நன்றி